ம் சேர் செரி
ம் ம் அதா நீங்க கேட்டீங்கள இந்த நீங்க வாங்குற ஏர் பட்ஸ்லா இந்த கேபிள் குட்த்தாங்க அப்டினு
ஆமா ஃபர்ஸ்ட் எல்லா குடுப்பாங்க அந்த கேபிளு ஆ புர ஆச்சு ன கம்மியான பொருள் வந்து வாங்கனாலே அது குட்த்தாங்க போன வாட்டி இந்த வாட்டி அந்த மாரி குடுக்கிலியே அதனால எ குடுக்கல இல்னா இதுல ஆப்ஷன் எதுனா இந்துந்தா குடுக்குற மாரி அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாரி கேக்கற
ம் அது வந்து என்னனா இப்ப நா வந்து என்னோட ஃபோன் வந்து நத்திங்கு ம் நா எனக்கு கே எ ஃபோனுக்கு ஏத்த மாரி சி எம் எஃப் ல வந்து ஒரு ஏர் பாட்ஸ் வாங்கனே
ஆ
அதுலியே எனக்கு கேபிள் குடுக்ல
ஓ
சேரி நா பாத்தே சேரி விட்டே அதுக்கப்புறோ நானு இந்த ஏர் பாட்ஸ் புக் பண்ண இல்ல
ம்
அதுல வந்து எனக்கு இதுலியும் பாத்தே நீ இல்ல செரி நா சும்மா அந்த ஊர்ல இருக்க அந்த காடு சென்னு ஒரு சென்னு ரெண்டு மூன் காட்லா குட்த்து வச்சிந்தாங்க ஆ செரி சும்மா என்னனு செக் பண்ணிட்ருக்கும்போது உள்ள ஒரு கார்ட் இருன்ச்சி நெத் து படிச்சிந்தங்க அந்த காரு அந்த கார்ல வந்து இந்த கேபிள் நாங்க வந்து குடுக்கல அ ஒரு கேபிள் வெள்லதச் ஸ்கேன் பண்ணி நீங்க புக் பண்ணிகோங்க கேபிள் வந்து ஒங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிடு அப்டினாங்க
எப்டி அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா இல்லனா அதுக்கும் பே பண்ணனுமாச் அடிஷ்னலா
அடிஷ்னலா வந்து செரி நா அது நா ஒன்னொன்னா பர்சனே வந்தே செரி அப்பாடா அப்ப ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்லா அப்டி பண்ணிக்லா அது கேபிள் சின்ன கேபிள் குடுப்பாங்ளா பெரிய கேபிள் குடுப்பாங்களா தெர்ல
ம்
ம் சே சின்னதாக்கு பெருயா அப்பற பர்சனையே வர கீழப் பாத்தா அ ஷிப்பிங் சார்ஜ்ஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டு நீங்க கொஞ்சோ பே பண்ணிக்கணு அப்டினாங்க
ஆ அப்ப அந்த ஷிப்பிங் சா ஆ ஓ கம்மி தானா இல்லியா இ இ மோஸ் டா எப்டி பண்ணுவாங்க அப்டின்னா சோ இந்த மேரி ஃப்ரீனு சொல்ட்டு ஷிப்பிங்க வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ரட் அந்த மாரி போட்டு உட்டுருவாங்க இந்த பருவந்து ஃபாட்டி நைன் அப்டிதானே வந்திருக்கு
ம் ஃபாட்டி நைன்றது ஓகே ஆனா எப்பயுமே குடுப்பாங்க பாத்ய இந்த சின்ன கேபளு
ஆமா ஆமா ஏ அத விட இது கம்மியாலா வாங்கலாமா
இல்ல வாங்கலான்றது விட நா ஒரு சின்ன கேபிள நம்ம எதுக்கு நாப்த்தொம்பருவா குத்து வாங்கணு நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ற கேபிளே போட்டுக்கலாமே
ஆ ஆ
அது மட்டு இல்லாம வந்து அ பெரிய கேபிளா குட்த்தாங்கனா நா பொருபாய்க்கி கொஞ்சோ ஓகேவாருக்கு சின்ன கேபிள் பெரிய கேபிள்லா குடுக்க மாட்டாங்க சின்ன கேபிள் தா குடுப்பா
எப்புடி பெரிய கேபிள் குடுப்பாங்க அது எப்பவுமே சின்ன கேபிளாதானே குடுப்பாங்க
ஆமா ஆமா
ம் ஃப்ரீ தான அப்ப எதுக்கு இது கூடியே வெ ச்சு அனுப்பலாமே எதுக்கு அது வேற ஒரு தனியா
அதுதா எதோ அங்க ஈகோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அங்க இதுவுல ஒண்ணு வந்துச்சே அது எதோ பேஸ் பண்ணி நாங்க இப்டி பண்றோ அப்டின்
அது ப்ராஜக்ட்டே விக்க கூடாது அந்த மாரி டெஷிஸன் கூட அவுங்க எடுக்லாமே கடைய மூடிட்டு அவுங்க ப்ராண்ட மூடிட்டு
இந்த ஆப்பிள் கூட இந்த ரீசன் நாள் தா இந்த உள்ள கேபிளு மத்த வெச்சிருக்கு அடாப்ட்ரு வெக்கல
ஏய் ஆ
ம் அப்போ எதுக்கு தனியா சார்ஜர் வெக்கிறீங்க அது கேட்டா தெர்ல எல்லார்க்கு இப்டிதா பண்றாங்க தனியா விக்கிறாங்க அப்புறோ எதுக்கு அப்டி பாத்தா ஒ அது யூஸ்
உங்களுக்கு ஒரு சோசியல் அவார்னஸ் இருக்குன்னா அப்போ நீங்க ஒரு ஓ ஆ வந்து சு சுற்றுச்சூழல பாதிக் கூடாதுனா நீங்க அந்த கடையே மூடணு அப்ப ஏ அத மட்டு செய்யாம செரி ஓகே நீங்க வந்து விக்கிறீங்க அப்ப எதுக்கு தனியா வந்து வ விக்கிறீங்க அது கூடயே சேர்த்து வி க்கலாமே தனியா அத ஒரு காசு வேற குடுத்து வாங்க வேண்டிதாருக்கு
ஆ ஃபேக்ட்டு தா நீங்க இருக்குற்த வெச்சி யூஸ் பண்ணிக்கோங்க ஈக்கோ சிஸ்டம் மெயின்ட பண்ணுங்கனா ஓகே அப்புற எதுத் தனியா வேற விக்கிறீங்க அது ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஒரு இது பண்ணி
அ ஆமா ஆமா இல்ல எங்கிட்ட இருக்கு இருக்கு இருக்கு எனக்கு சார்ஜ்
ம் அப்ப ஸ்கேன் பண்ணி வாங்க வேணாமா
இல்ல இல்ல வேண்டா எதுக்கு
ம்
போன வாட்டி வாங்குனதோட சார்ஜரே இருக்குது
ம் ஆனா இந்த ஏர் பஸ்டு இது ரெண்டு சார்ஜர் போட்ற மாரி பாத்ருக்கே நானு பாத்தீங்களா நீங்க பின்னாடி ரெண்டு சார்ஜர் போடுற ஸ்லாட் இருந்துச்சு ரெண்டு சீ டைப் போடுற மேரி இருந்துச்சு பின்னாடி
ரெண்டு சீ டைப்பா இல்ல ஒண்ணு சீ இன்னொண்ணு வேறையா
இல்ல ரெண்டுமே சீ தா திருந்த அந்த பயத்தியக்காரங்க அப்டி குடுத்து வெச்சிருக்காங்க
சீ லியே ரெண்டு டைப் இருக்கு ஆமா கொஞ்சோ பெருசு ஒண்ணு இருக்கு கொஞ்சோ சின்னதா ஒண்ணு இருக்கு அந்த மாரியா
இல்லல்ல ரெண்டுமே சேம் சைஸ்சு ரெண்டு சைடு குடுத்துருக்காங்க சார்ஜு போட்றதுக்கு போட்டா ஸ்பீடா ஏருமா என்ன
அது வந்து
ம் அதானே
அது எப்டி ரெண்டுமே போட முடியு
தெரில அதுல அப்டியா குடுத்துருக்காங்க பாத்தா தெரியு என்ன கத அப்டின்னு
ஆ
ம்
இல்ல இல்ல அதா இருக்குதே நம்ம கிட்ட அதுக்கு கொஞ்சோ பெருசாவே இருக்குது அதே வெச்சு போட்டு நம்ம எங்கன்னா வெச்சுக்லா இந்த சின்னதா இருக்குது அத வேற போட்டு இங்கய வைக்கவே முடியாது தொங்குயிருது தொங்குது
கரெக்குட்டுதா
அதுக்கு வந்து நம்ம இதே பண்லா
ம்
ம்
செரி அவங்களுக்கு வந்து இதுவேற புடிக் அவங்க வேற இத வந்து என்ன சொல்ட்டாங்க செரிய கேக்கல அப்டின்னாங்க வேற போட்டிருக்கே அதுவு எப்டின்னு தெரில ஒரு வேல புடிக்கலனா எக்சேஷ் கூட இது கூட ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது என்ன பண்றதுனே தெரில இப்ப நம்ம புடிக்கல அப்டின்னா ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது வேற வாங்கிக்கலான்னு பாத்தா அது எப்டி இருக்குனு தெரில சவுண்ட் குவாலிட்டி புடிக்கலன்னு நெனைக்கிற அவங்களுக்கு
செரி ப்ரோ
எங்க இருக்கீங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டோ
ம்
ம்
அதுனாலதா நேத்து வந்து எப்டி போச்சு நேத்த நாள்
என்னது
நேத்து நாள்
ஓ நல்லா போச்சு உங்களுக்கு எப்டி போச்சு
ம் நல்லாவே போச்சு
ம்
நேத்து முந்தாநேத்து எல்லாமே நல்லாப்போச்சு
ஓ
இன்னிக்கி எப்டி போச்சு லீவு உனக்கு
ம் இன்னைக்கோ நல்லாதா போச்சு
முடிஞ்ச்சு
உம்
ஆ அதா ம் கேக்குது கேட்டுச்சு. இங்க பொண்ணு எங்க வீட்ல ஒண்ணு லூனான்னு ஒரு நாய்க்குட்டி சொல்லியிருக்கேல. அது வந்து வந்து கவர வெச்சுனு வெளாடிந்த்ச்சு ஆல்ரெடி இந்த மேரி ஆமா ஆமா பிஸ்கேட் சாப்ட்ட கவரு
ஆ
பிஸ்கேட் சாப்ட்ட கவரு
ஓ ஆமா
ஆல்ரெடி இந்த மாரி ஏதாவது வாய்க்குள்ள போய் அடைச்சுன்னா ஒரு மாரி அது வந்து கொமோட்ரா மாரி பண்ணினுயிருந்துச்சு. திரும்பியு இத வெச்சினுயிருக்கப்போ புடுங்கனாங்க எல்லா புடுங்குனாங்க குடுக்கவே இல்ல ஹாஸ்பிட்ல அட்மிட்ல இர்ந்து எங்க அக்கா போய் புடுங்குச்சு அத புடுங்குனப்போ இன்னா பன்ச்சு கைய புச்சு நல்லா நறுக்குனு பல்ல வெச்சு குத்திச்சி
கட்சுச்சா.
கடி கடிக்கல பல்லு வந்து பட்டுச்சு நா ஷார்ப்பா
ஷார்ப்பா பட்டுச்சுன்னா கட்சா அது கடிக்கிறது தான.
கடிக்குறது வேற பல்லுல இட்ச்சுக்குறது வேற ஒரு மாரி இட்ச்சிகிச்சி ஒரு ஷார்ப்பான ஒரு இதுல போய் நம்ம இட்சுபோல அத மாரி இச்சிக்கிச்சி அத வந்து வேணோனு. கீச்சி அப்டியே மாடு மாரி.
ஓ
முட்டி அப்டி பல்லு வந்து கையில குத்தி லைட்டா ஒரு ஊசி குத்தன அளவுக்கு. டீஃப் கைலயிந்து ரத்தோ
சிவப்பண்ணுவா ஏதோ அந்த ஒரு பிரச்சன ஆச்சுனு சொன்னியே செருப்பால அடிப்ப வெய் என்னது
அது எதுமே ஆகல அப்டியேதா வெச்சிருக்காங்க.
அப்டியே வெச்சிட்டு இருந்தா எப்டி ஊசி போட்டாதான இல்லனா என்ன ஆக போது அந்த எடோ
அதுக்கு ஊசி போட்டாச்சுல அதுக்கு எல்லா பா பாய்சன் ஊசியு போட்டாச்சு அது
அது ஓகே இதனால ஏன்னா அஃபெக்ட்டாகாம இருக்கணோல எப் புடி வேணா மாறோல ஃபுட்டோ வந்து கண்டதா சாப்புடுறா ஒடம்புல எதனாவு ஒண்ணு போய் ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கோ அவுங்கல கடிச்சா அதுல எதனா வெஷோ கூட போகோ
ம் புரியுது புரியுது
ஏக்க
ஆ பாக்கலாங்க என்னதா நீங்க போய் சொல்லுங்க என்ன இங்க வீடு பாத் எங்கள என்ன ஆச்சு வீடு சொன்னீங்களா வீடு உங்கொம்மாகிட்ட சொன்னீங்களா.
என்ன வீடு
வீடு சொனிங்கா நால்ர லட்சத்துக்கு பேஸ்றாங்கன் சொல்லியிருக்காங்கன் சொன்னாங்களே உங்கம்மாய்ட்ட சொல்லியாச்சா.
ஆ சொன்ன எங்கம்மா ஓகே அப்ப சீக்கிரமா பாருங்க சீக்ரு காலி பண்ணிட்டு சொல்லுங்க சீக்மா வாலி பண்ணு ஆனா பொய் கேளுங்க
ம் ம் அதா என்னாஸ் சொன்னாங்கனா எங் வீட்ல வந்து ஒரு ரெண்டு லட்சம் நகை எதுமே கம்மட் கைல இக்கற காச மட்டு எடுத்துனு வர சொல்லு ஒரு ரெண் லட்சம் எடுத்துனு வர சொல்லு நம்ம குச்சுத் இ வீடு வரப்போ நம்ப மிச்ச காசெல்லா குடுக்க சொல்லி அவிங்க பேஸ் நால்ரெக்கி பேசிர்லா பினா பினாங்க ஆ சொன்னில்ல கைய்ல இப்பத்திக்கி எந்த காசுமே இல்ல நகைய வக்கதா காசு அப்டின்ன ஆ இல்ல இல்லல வேணா நிலையில்லா வக்க வேணா வேணா கன்ஃபார்ம் ஆயிட்ட பேரு வச்சுக்கிட்டு வந்ட்டு பேச மட்டு சொல்லு அப்டின் சொன்னாங்க சரி நம்ம பாப்போ ஹா
நி மோல்